எப்டி இருக்கீங்க சர்
நல்லா இருக்கே மேடம் நல்லா இருக்கே
ம் அப்றோ சர் எப்பிடி போய்ட்டு இருக்குங் சர் எல்லா
எதுங் மேடம் கேக்குறீங்க
இல்ல லைஃப்லல்லா ஜாப்பு இதுல நல்லா போயிட்ருக்குங்ளா
ம் ம் அதெல்லா போய்டுருக்ங் மேடம்
ஆ என்ன ஸ்கோப்பு அடுத்து ஸ்கூல் வர ரீஓபன் ஆவபோது கொழந்தைகல்லா திட்டு ஜாய்ன் பண்ணிர்கிங்களா
ஆ எல்லா அவுங்ககுலதெல்லா முடிஞ்சுது மேடோ
அப்டிங்ளா
மதியாணோ ஸ்கூல்க்கு போனோனா தேட்
ஓகே ஓகேங் ஓகே இது என்ன சர் டயட் பாலோ பண்ணிட் இருக்கீங்க ஓ பாடி ஜிம் எல்லா போய்ட்டு இருந்தீங்க என்ன ஃபாலோ பண்றீங்ளா சர் எங்களுக்கு கொஞ்சோ டிப்ஸ் எல்லா சொல்லுங்க
டிப்ஸ் வேணுங்ளா எப்டி நீங்க வெயிட் லாஸ் பண்ணுமா
ஆமமா வெயிட் லாஸ் பண்ணி
வெயிட் லாஸ் பண்ணேன்னா நீங்க ஃபுட்டு சேஞ்ச் பண்ணு மேடம்
ம் என்ன சேஞ்ச் பண்ணனு
ஃபுட்டு மார்னிங் வந்ட்டு ரெண்டு சப்பாத்தி ஒரு சப்பாத்தி சாப்புட்ணு
அப்டிங்ளா வித்தவ்ட் ஆயில் அப்டிங்ளா
ஆமாங்க
ம்
பாயில் எக்கு அ ஒயிட் கரு ரெண்டு அப்றோ எ எதா ஒரு ஃப்ரூட்ஸு
ஓகே ஓகே மார்னிங் இது வந்து பிரேக் ஃபஸ்ட்டு
ஆமாங்க அப்றோ எப்ப அப் ப்றோ ஆஃப்டர்நூன் பாத்திங்கனா அதே ரெண்டு சப்பாத்தி
ஓகே
ஆ ஆ எதாது தால்
ஆ
அப்றோ வந்ட்டு கொஞ்ச சாப்பாடு
ஓகே ஓகேங்க
கீர
ஓ கீர வந்து மஸ்ட்டு
ஆ ஆமா கொஞ்சந்தா ம் அதாவ்து ஒரு சும்மா ரெண்டு மூணு வாய் சாப்புட்ற மாரி சாப்பாடு ரெண்டு சப்பாத்தி
ஓ ஓகே ஓகேங்க
அதுக்கப்பற பாத்துட்டீங்கனா ஆ நேரா ஈவ்னிங்
ம்
சின்னதா எதா டீ சாப்டக் கூடாது
செரிங் சார்
லைட்டா எதாவ்து ஸ்நாக்ஸ் அதுவு எப்டி ஆயில்லா இல்லாத ஐட்டம்மா சாப்ட்டுக்கணு
ஓகே ஓகே சார்
அதுக்கப்பற நைட்டு் நீங்க நைட்டு அதே ரெண்டு சப்பாத்தி ஃப்ரூட்ஸ்
ஓகே ஓகே சார்
இத நீங்க கரெக்டா ஒரு தேர்ட்டி டேஸ் ஃபாலோ பண்ணிங்கனா
ஓகே சார்
உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்க பாடில சேஞ்ச் தெரிய ஆரம்பிக்கு
ஓகே ஓகே ரெகுலராவே இந்த மாரிதா ஃபுட்ஸ் எடுக்கணுங்களா
ஆமா உங்களுக்கு ஒரு ரெண்டு மூண் நாள் வந்ட்டு வாய் கட்டுப்படுத்த முடியாது பசி எடுக்கு
ஓகே
அது பசி எடுக்க எடுக்க ஆட்டோமேட்டிக்கா அது கம்மியாக ஆரம்மிச்சிரு கொஞ்ச எக்சஸ் பேசுங்க அப்றோ எதாவ்து நீங்க வார்ம்அப் எதாவ்து மாரி பண்ணீங்கனா ஓகே
ஓகே ஓகே எந்த மாரி வார்ம் அப் பண்லாங்க சார்
சும்மா இந்த ஸ்கூல்லேலா சொல்லி தருவாங்கள நார்மலா அது பண்றது அப்ற அப்புற எட்டு போட்டு அதுல வாக் பண்றது
ஓ எட்டு போட்டு வாக்கிங்கா அதுல எத்தன கவுண்ட் பண்லா சார்
அ செட்டுக்கு நீங்க ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் அந்த மாரி வச்சு ஒரு நாலு செட் அடிங்க
ஓ அந்து
ம்
அப்டிய ரைட்ல ஒன்னு இல்ல அத ரைட் ஒரு ட்வெண்டி ஃபை ஃலெப்ட் ஒரு டுவென்டி ஃபைவ் அப்டி சொல்றிங்க
ம்
செரி சரிங்க சார்
அப்புறோ இல்லனா நீங்க உங்க ஏரியால எது வாக்கிங் போற மாரி ஏரியா இருந்துச்சுன்னா நம்ம அது மாரி வாக்கிங் போயிக்லா நீங்க
ஓகே சார்
நம்ம சாப்பறதுதா நம்ம சாப்பறத பத்திதா இருக்குது
கரெக்ட்டு கரெக்ட்டுங்க சார் ஓகே சார் இப்போ வந்து அ இப்போ நம்மோட ஹெல்த் எதாது இஸ்யூ இருந்துச்சுன் சொன்னா அதுக்கேத்த மாரி எதா ஃபாலோ பண்ற மாரி பண்லாங்களா இது எதோ காமன் தானுங்கள இப்ப எடுத்துக்கடது இப்ப வந்து ஒரு டோனுக்கு பி பி சுகர் எல்லா டேப்லெட்ல்லா எடுத்துட்டு இருப்பாங்க அப்ப அவுங்க எல்லா ஹெவியா வந்து வொர்க் அவுட்ல்லா பண்ண முடியாது கொஞ்ச பண்ணாலுமே அவுங்களுக்கு வந்து
நீங்க கொஞ்ச இல்ல இல்ல நி மேக்சிமம் வ எக்ஸ்சசைஸ்ன்னு போயிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லா அதுலே கண்ட்ரோல்ல வந்துரு அது இவங்கதா பண்ணனு அவங்கதா பண்ணனுட்டு இல்லையே எல்லாரு பண்லா அது பண்ண பண்ண ஆட்டோமேட் ம்
ஓகே ஓகே சார்
வேறிங்கஃபா எப்ப இருந்து ஸ்டாட் பண்ண போறீங்க சாரி
நானு ஒரு இந்த வீக்ல வந்து தொடங்கலாம்ட்டு இருக்கே சார் கொஞ்சம் தொடங்கனாதா கொஞ்ச வெயிட் பண்ணுவோ குடம்முடிஞ்சோ வெயி
ஸ்கூல் வேர ஆரம்பிச்சிருச்சு கொழந்தைங்கல்லா அனுப்புனு
ஆமாங் சார் கையோட இதுன்னு பாத்தோம்ன தா கொஞ்ச இதாவூ
நீங்க ரெண்டு நேர செய்வே னாலு எதா ஒருதட ஒருடைம் ஈவினிங்கா இல்ல மார்னிங்கா பண்ணிங்கனா மார்னிங் பண்றது ரொம்ப பெஸ்ட்டு ஆனா உங்களுக்கு டைம் இருக்குமானு தெரில
ஆமா ஆமாங் சார்
ஏன்னா ஈவினிங் கூட நீங்க காலையிலந்து ஒர்க் பண்ணுவீங்க அது உங்களுக்கு எக்ஸசைஸ் மாரி ஆயிரு
ஆமா ஆமாங் சார் இல்ல நா மார்னிங் பண்லா பண்ண ட்ரை பண்லா சார் ஏர்லியரா கொஞ்ச எந்திரிச்சு ஒன் ஹவர் அப்டி பண்ணிட்டு நம்ம ஒர்க் கொஞ்ச ஸ்டார்ட் பண்ணம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு
ம் ஏன்னா ஆல்ரெடி இல்ல ஈவிங் பண்ற மாரி இன்ச்சினா நீங்க ஏற்கனே டயடாயிதா இருப்பீங்க அப்ற தனியா எதுக் ஒன் ஹவர் நீங்க ஸ்பெண்ட் பண்ண முடியாது அதுக்கு சொல்ற
ஆ ஹ கரெக்ட் கரெட்டுங்க சார் வாக்கிங்லா வந்து போனு இல்லைங்களா
ம்
ஆ எவ்ளோ எவ்வளோ தூரங்க சார் வாக்கிங் போனும் வாக்கிங் போறமாரி இருந்தா
நீங்க பர்ஸ்ட் ஒங்க ஒடம்பு பொறுத்து உங்களால எவ்ளோ நடக்க முடியுமோ அவ்ளவு தூரோ நடங்க அதுக்கப்பறம் உங்களுக்கே கம்மியாமோ உங்களுக்கே செரி இன்னு கொஞ்சம் நடக்கலாம்னு ஒரு அந்த இது வந்துடும் எனர்ஜி வந்துரும்
ஆ ஓகே ஓகே சார்
ம்
ஆகே செரிங்க சார் ட்ரை பண்றேங்க சார் எப்டி இருக்குன்னு ரிசல்ட் சொல்றேன் நீங்க கொடுத்த ப்ஸ் படி
ம் பண்ணுங்க கண்டிப்பா ரிசல்ட் வரோ
ஆ என்னோட தம்பி ஒருத்தே வந்திருக்காங்க அவ வந்து இருந்து கொஞ்ச எக்சசைஸ் ஒர்க் அவுட்ல்லாம் பண்ணுவா இப்ப அவனுக்கு வந்து கொஞ்சோ ஜிம் இது போய் கொஞ்ச வெயிட் ஏற்றி கொஞ்ச பைச எஃப் அந்த மாரிலாம் பண்ணணும்ன்னு ஆச
ஹுஹம்
ஆ ஆ கொஞ்ச கைட் பண்ண முடியுங்களா உங்களால
அப்றோ பண்ணிங்லா
ம் அவனுக்கு எந்த மாரி ஃபுட்டு ஃபுட்டு சாப்ணும் ஓ எப்டி அது எப்டி சாப்ட்றதுங் சார் அவருக்கு
அவருக்கு பாடி வெயிட் ஏத்தணுமா
வெயிட் ஏத்துனோ கொஞ்ச வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக்சரா கொண்டு வரணும்னு ப்ராப்பரா
ம் ம் அ அதுக்கு வந்து கொஞ்ச ஒர்க் கவுட் கொஞ்சோ எஃபெட் எடுக்கணும் இது எப்டி ஒடம் ஒல்லியா இருப்பாப்டியா குண்டாருப்பாங்ளா
ரொம்ப லினாதா சார் இருப்பான்
லீனா இருக்கரதா அப்ப ஒண்ணு பிரச்சனையில்ல
ஆ என்ன பண்ணலா
அதா ஒரு ஒர்க் அவுட் பண்ணனு மேடம்
ஆ
அவர் வெயிட் வந்து ரொம்ப ஹெவியா போட்டுடிங்க மேம் வெயிட்டு கம்மியா போட்டு ஹெவியா அடிக்கணு வெயிட் கம்மியா போட்டா ஹெவியா எக்ஸசைஸ் பண்ணனு அப்டி பண்ணீங்கன்னா உங்க உடம்பு பெருசாக ஆரம்பிச்சிடு
ஓ ஓ செரிங் சார்
ம் சாப்பறது அதே மாரி ஆ ஜிம்முக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு எக்கு சாப்ட்டு போ சொல்லுங்க அப்போறோ சுண்டலு
ஓ அவங்க
அந்த மாரி டெய்லியும் பாதாம் பருப்பா இருந்தா ஒரு நாலு பருப்பு ஊறவச்சுட்டு நைட்டு ஒரு கால்ல அந்த தோல்லா எடுத்து சாப்பிட்டு அப்டியே பண்ண சொல்லுங்க ஆ ஸ்டாமினா ஜாஸ்தி கெடைக்கு
செரிங் சார்
அப்பறோ ஒன்னவருக் ஒரு டைமு ஒரு ஜூஸ் குடிக்கணு
கண் அ அது கம்ஃபல்சரிங்ளா
ஒன்னவருக் அந்த லிக்விடு குடிச்சா கொஞ்சோ நல்லாருக்குன்ற
ஓகே ஓகே ஓகே
நான்வெஜ்ஜு, முட்ட அதெல்லா சா ஒடம்பு ஏத்தற த்துகங்க இதெல்லா சாப்ட்டா ஒடம்பு அத் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சுரு
ஆ ஓகே ஓகே ஓகே ஓகே சார் ஒர்க் அவுட்டெல்லா கொஞ்சோ ஹெவியா பண்ணனு இல்லீங்களா
ஒர்க் அவுட் ஹெவியானா வெயிட்டு போட்டு ஹெவியா பண்ணக் கூடாது மேடம்
போட்டு அவுங்க கவுண்ட்டிங் வந்து ஜாஸ்தி பண்ணிக்கனு இப்ப தா அ பைசப்ஸ் வேணுன் வெச்சுக்கோங்க
ஒரு எடுத்த உட்னே அஞ்சு கிலோ தா அஞ்சு கிலோ தம்புள்ஸ் அடிக்க ஒரு மூணு கிலோ தம்புள்ஸ் சேத்துட்டு இப்ப ஆவ்ரேஜா இ இரு இருவதுல ஒரு அஞ்சு செட்டு அதே மாரி இதுல இருவதுல அஞ்சு செட் டு ஆனா அதுலே பைசப்ஸ் சேத்துனா ஒரு நாலஞ்சு மெதேட் ருக்குல்ல அது தகுந்த மாரி அடிக்கும் போது உங்களுக் ஆட்டோமேட்டிக்கா அந்த மூணு கிலோலிர்ந்து ஒரு கிலோ அர கிலோ வரும்போது கையி தூக்க முடியாது கை பெர்சாய்ரு ஆ கொஞ்ச நா ஒரு ஆறு மாசோ ந பெர்சானதுக்கப்பறோ அப்றோ டயி அது அப்டியே ஃபிட் பண்ணுனா
ம்
வெய்ட்டு ஜா ஜாஸ்தி பண்ணி
அ
ஸ்ட்ரோக் கம்மியாய்டுச்சிங்ன்னா அது அப்டியே பர்ம்னன்ட்டா ஆகாத் இருக்க ஆரம்பிச்சுரு
ஓகே ஓகே சார் நான் அவன வந்து அனுப்பி உட்றே உங்ககிட்ட
ம்
அ அவன ஜிம் அனுப்புலாங்களா இல்ல வீட்லர்ந்து எதாவ்து நீங் இன்ஸ்ட்ரக்க்ஷன் குடுக்கற மாரி பண்ண சொல்லாங்களான் பாக்கறங் சார் நானு ம்
ம் ம் அது வீட்ல இருந்தெல்லா பண்ண முடியாது ப்ப இது ஒரு ஜிம்முன்னா ஜிம்முக் போனா தா அந் த இன்ட்ரெஸ்ட் இருக்கு
ஓகே ஓகே
அப்பதா மேல பண்ண முடியு வீட்லனா அ நம்ம இங்கதான இருக்கோ பண்ணிக்கலா அப்டின்ட்டு ஒரு அந்த ஒரு மென்ட்டாலிட்டி போய்க்குவாங்க இப்ப ஜிம்முனா ஓ எல்லாரு பண்ணுவாங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு
ஓகே ஓகேங்
அப்பறோ ஃபுல் கிளாஸ் இருக்கு
ஆ ஆ
அ அவுங்ளுக்கு ஒரு ஒரு மூணு மாசோ போனாங்கனா ஒரு ஷேப் கெடைக்கு அன்னா இன்ட்ரெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க
ஓ ஓகே ஓகே
இப்பதா ஜிம் ஜிம்முன்னா ஜிம்முக்கு ஒன் அவர்ன்னா ஒன் அவர் பண்ணிட்டு வந்துண்ணு ரொம்ப போயிட்டு ரெண்டு மண் நேரோ மூணு மண் நேரோ கரெக்டா ஒன் அவர் ரெஸ்ட்வுடாம ஓ ஓகே ரெஸ்ட்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்து செகண்ட் அதுக்கப்பற மறுபடியு நீங்க அந்த இது பண்ணிக்கணு உங்களோட அந்த ஸ்வெட்டிங் போயிருச்சுன்னா அப்பற கம்மியாயிரு இன்ட்ரெஸ்ட் வராது ம்
ஓ ஒ சேரிங் சார் நானு வந் இன்ஃபார்ம் பண்ணுறே ஓகேயா நீ குடுத்தனு சொல்லி ஆமாங் சார் டயட்டு பிளஸ் வந்து வெயிட் லாஸ் பண்ண போறே சார்
ஓகே ஓகே பண்ணி பண்ணிட்டு சொல்லுங்க இருக்கனு ஓகே ஓகே ஓகே மேம்
அஹ